கேக்குதாடா கேக்குது கேக்குது உனுக் கேக்குதா
கிரிக்கெட் விளாட போனீயே ன்னா ஆச்சு
கிரிக்கேட் விளாரத்துக்கு போனம்பா ஃபர்ஸ்ட் மேட்சு ஒரு கேச்சு புட்ச்ச பாராட்னாங்க எல்லா ரெண்டாவது மேட்ச் கேச் ஆ ஒரு கேச்சு புட்ச்ட்ட
ஆஹ்
ரெண்டாவது மேச்சு கேச்சு உட்ட ஒன்னுயில்லடா உ எதுர்ல ஓடியார வச்ட்ட நான் சொல்றத கேள் சொல்றா உ எதுர்ல ஒருத்த ஓட கத்தினே வரா உனக்கு எப்டி இருக்கு
ஆ
அந்த பக்கத்லயே செய் இவனு கெட்டவா ஆ ஆ அவர் உட்டுல கைல கரட்டா மாட்டுச்சு ஒரு கைல மாட்டுச்சு ஒ ரெண்டு கைல இருந்தா கண்டிப்பா உண்ட்ருக்கு
ஆ ஆ
இந்த மாரி ஓட்டாத எனக்கு பயமா இருக்குது எங்கதா நம்ம மேல மோதிடுவனோன்னு பயமாச்சு எனக்குலா அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்னாச்சு உனக் காட்ச்சு புச்டனா கரக்டா கைல உழுந்துச்சு
அ த்
பின்னாடி கரெக்டா அந்த என்னாது முள்ளு முள்ளச்சு அது காஞ்சி போன செடிங்கலா இருக்குது
ம்
அது பாக்கல நா அபடியே ச பாலு பின்னாடி போச்சுனு நா அப்டியே பின்னாடி அப்டியே பின்னாடி கை வச்சு அப்டியே புட்ச்ச கரெக்டா கால்ல இது அந்த இது முள்ளுமாரி பட்டுச்சு
ஆ
பட்டு அப்டியே தொப்புண் கீழ விழுந்ட்ட அதுவு ஆ பாலு வந்து சிக்ஸ் லைன்ல போல கைல கைல பட்டு டீயே கீழே கொஞ்சோ இருந்ச்சு
ஆ
அது அதுக் அங்க ஒரு கேள்வி கேக்றா பாரு பால புட்ச்சுந்தா மேட்ச்ச வின் பண்ணிருக்கலா அடே அவ பழி வந்து எல்லாருமேல போடதாண்டா பாக்குறா
ஆ
ஆ பில்லு ஏன்டா இப்டி சொல்ற ஏன்டா இப்டி பண்றன்ன
அட பாவி ஆனா ஒரு கேட்ச் புட்ச்சியா அவரு புட்ச்சலா
ஆ ஒருமாச்சு ஒருமாச்ச முட்ச்ட்ட
ஆ எங்க நிக்க வச்சாங்க உன்ன அத்தன கேட்ச்சு வந்துக்குது
வாம்
எங்க நிக்க. வச்சாங்க அத்தன கேட்ச் வந்துக்குது உனக்கு
டேய் கரெக்டா வந்து ஸ்டைட்ல கொஞ்சோ கொஞ்சோ தல் அந்த வீடு மாரி ஒன்னு இருக்குது பாத்தியா
ஆ மூணு கேட்ச்மே அங்க தானா
ஆமா மூன் மேட்ச அங்க நெக்ஸ்ட் திவாகர் என்ன திட்னா
ம்
ஏ இப்டி பண்ண திட்னே ஏ இடத்த சேஞ்சு பண்ணலா அப்பதாண்டா பால் புடிக்க முடியுனா
ஆ
ஆ இடத்த சேஞ்ச் பண்ண உடனே ஒரு விக்கெட் கரெக்டா உந்துச்சு அதே அதே மாரி ஒரு பால் ஐட்டு வந்ச்சு கரெக்டா ஐட்டு வந்ச்சு அது முன்னாடியே உழுந்ச்சு
ம்
ம் நானு உட்டா அவனுங்க பால குத்திதா புட்ச்சா அது வெலயு அவ கேக்கறா பாரு ஏன்டா காலூஸ் மண்டயா வந்து புட்ச்சா என்னாடா ஆவு என்னாடா இதுவாடா போ தேஞ்சு போது த திட்டினே இருக்கா அவ பாட்டுனு
எத்தன மணிக்கு வந்த வீட்டுக்கு
வீட்டுக்கா கரெக்ட்டா ஒரு ஆ ஏழு
ஏழு மணிக்கா அதரி ன்னா விளாண்டிர்ந்திங்க
ஆமா லாஸ்ட் மேட்ச் வந்து ஏழு ஏழு ஓவது ஒது ஓவது வந்து ஆதுன்னு தேவ குட்டி தா போட்டா
ஆ
அஞ்சு பாலுக்கு மூன்று ரன் தா குட்த்தா ஒன்னொரு பால் தேவல்லாம கால்லான்ட போட்டா பால் அட்ச்டானுவொ
ம்
க்ரெக்டா ஜெயிக்ற மேச்சுடா குட்டியேயே போட்ருந்தா தோத்துருப்பாங் அவுங்க
அ எத்ன மணிக்கு முட்ஞ்சது மேச்சு
மேச்சா கரெக்டா அதான்ட ஒரு ஆற்ர மணிக்கு ஆறு நாப்பத்தஞ்சு முட்ச்சிர்க்கு டைம்ல்லா பாக்கல அதுதா கேள்ட்றா அப்பாவ அவள்ள எதுக்கு அவள
வாலைக்கண்ணு தேஞ்சிருக்காதெடா
ம்
எத்தன மேட்ச்சு எத்ன மேட்ச்சு ஜெய்ச்ஜிங்க
நாங்களா மூணு மேட்ச் ஆட்ணோன்டா மொத்தொ இன்னெக்க ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச் நாங்க ஜெய்ச்ட்டோ மூணாது மேட்ச்லர்ந்து ரன்னே அடிக்ல ஜாலிய கலாச்சின்னு வெளாடின்ந்தோ அதுனால அந்தண்ணே அ மேட்ச் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா விட்டொ பவுலிங்ல கொஞ்சொ டைட் பண்ட்டோனா
ஆ
மல்லுகட்டிறாங்க பா
ரெண்டு ரெண்டு மேட்ச்ன ஜெய்ச்ட்டிங்ளா
ஆமா ரெண்டு மேட்ச் ஜெய்ச்சோ ஒரு மேட்ச் தோத்துட்டோ
ம் ம் ம் ஆவொ அந்தளவுக் ஆட மாட்டாங்களா நம்ம அசல்ட்டா ஜெய்ச்சிர்ரோ
ஆமா
ம்
அவங்ள வுட ஆடி ஆடி
வேற டீமு இல்ல நம்ளுக்கு ஆடத்துக்கு இவுங்க மட்டு தா
உங்க கிட்ட கொஞ்ச சப் இது பண்ணாங்க நா இங்க வந்து சண்ட போட்னால
யாரோட சண்ட போட்டீங்க
கிரிக்கெட்ல சண்டையா
ஆமா அவ்னுங்க வந்து அவுட்டே இல்ல அது அவுட்டு அவுட்டுன்னு சொல்லி திரிராங் எல்லா எல்லா எல்லா பாலு அப்டி பண்ணாங்கொ ரொம்ப ஷ ஷா ஷார்ட்டேஜா போச்சு கிட்ட அதுனால தா இப்டி பண்றாங்கொ நாங்ளொ போங்டான் நாங்க
பாலாடு பசங்க
ம்
பாசங்க
பாக மோடு பசங்கள அவனுக்கு வந்து துட்டே தரலடா
ஓ துட்டு தர மாட்றாங்களா அவங்க
அதனால இப்ப என்ன சிவன் துபே பவுலிங்லா போட்டுவா ரெண்டு வீக்கெட் எடுத்துக்குறா
அ மேச் பாத்துன்னு இருக்குறியா என்ன மேச்சு
ஸ்கோர் போடு பாத்தன்டா இன்னைக்கு உமன்சுகு மேட்ச் மென்சுக்கு மேட்ச் உமன்ஸ் வந்து டி டுவெண்டி வேர்ல்ட் கப் மென்சு வந்து பாத்தனா சிங்கிள்ஸு இந்த அயர்லாண்ட் கூட போனு தோத்துனுவாங்க இந்த மேட்ச் ஜெய்ப்பாங்கனு நெனைக்கிறே
ஆ
எலா எல்லாமே நல்லா பண்ணிந்தானுங்க பவுலிங்ல ந தாங்தாது நெக்ஸ்டு
வெறுப்பா போச்சிரா இன்னைக்குலா எனக்கு
என்ன வெறுப்பா போச்சா
நாளைக்கு வேற காலேஜ் அத நெனைச்சு நெனச்சி எனக்கு வெறுப்பா போச்சு இன்னைக்கு நாள் அப்படியே முடிஞ்சச்சு நாளை காலேஜு நெனச்சு நெனச்சு
அ எங்கள்ட்ட காலேஜ்
நா இனியு நா இனியு பண்ணியா அன் அன்மிஷனுக்கா
போயிடி போட்டோம் நாங்க இது மட்டு ஃபார்ம் மட்டு ஃபில் பண்ணி கொடுத்துப்போவோ
சரி ஃபார்ம் ஃபில் மட்டு தா வேலையா
ஆமா ஃபாம் ஃபில் பண்றதுக்கு குடுத்துட்டாகு
ம்
இப்ப குட்டி இருந்த பைய எங்க என்ன பன்றா தெரில காலி பன்ற
ஆ நாளைக்கு அவ வேலைக் கூட்டுட்டு வந்துடுவா குடுனா
முடியாது எங்களால பேச முடியாது
கூட்னு வரவரும்பாரு அன்னி வெளிய வரம்பாரு
ம்
ஹலோ
சரிப்பல்
வெறுப்பாருங்களா நீங்கனா யாராருக்கு மேச்சு இன்னைக்கி
இன்னைக்கா
ஆ
இன்னிக்கி இந்தியாக்கு அயர்லாண்டுக்கு மேச்சு ஜென்ஸ்ல உமன்ஸ்ல பாத்தா இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியாக்கு மேச்சு
ஆ
ஆ ரெண்டு மாச்சுமே நல்லாருக்கு பாக்கதுக் இப்ப வந்து உமன்ஸ் வந்து ஜெய்ச்சா இந்த மேச்சு ஜெய்ச்சா மட்டு தா வேர்ல்டு கப்
என்ன ஜெய்ச்சா வேர்ல்ட் கப்பா ஃபைனல் போய்ட்டா
போயிட்ட ஃபைனல் எல்லா இல்ல அதுக்குள்ள போ முடியு அதுக்கத்து அதுலந்து ஜெயிச்சாதா ஃபைனல் போ முடியு
ஓ எப்போ அப்டியா கத
ஆமா
ஜெயிக்குமா ஜெய்கிற மாரி இருக்கா
அதா தெரில இப்ப தானடா ஸ்டார்ட் ஆயிக்குது
இப்பதானா இப்பதானா
ஆனா அது கரெடா ஒரு ஏழு மணிக் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஏழு தாதா மை அ
எத்தன ஓவர் போட்டியிறாங்க
ஏழு எழு ஓவர் போட்டாங்க எட்டாவது ஓவர் போய்ங்குது விக்கெட்ல்லா கூட விழல ஐம்பது ரன்ச்சுகுறாங்கோ ஏன்னா ஆஸ்டிரேலியா வந்து பெரிய டீம் அது பொதுமையாதா ஆன்டில் பண்ணு வச்சுகுனாங்க
ம்ம்ஹ்
இந்த ஒன்பது ஓவர் முடிய போது அறுவத்தோண்ணு அச்சுகிறான்னுங்க வேணும்தா அடிக்கிறங்க புள்ளைங்கள கரெக்டா லாஸ்ட்டு அவ்ளதா இதுக்கடுத்து பிரஷர் புஷ் பண்ணுவாங்கோ கரெக்டா ப பதினோ ஓவர் பன்னெண்டு ஓவர் ஆட்னா வச்சிக்கோவ
ம்
நெக்ஸ்ட் ஒரு நாலு அஞ்சு பேஸ்ட் பேட்டிங் பேஸ்ட் பேட்டிங்கறாங்கோ அவுங்க வந்து அடிக்கத பாப்பாங்கோ இப்பயே அடிக்க ஸ்டார்ட் பண்றாங்கோ
தேடீ ஸ்டார்ட் பண்றாங்ளா
பஃபாலி வர்மா இருவத் நாலு பாலுக்கு முப்பத்தி மூணு
என்ன சாப்பாடு வீட்ல நைட்டு
ம் இதுக்கு போறாங்க போலாங்க போலா இருக்கு திருவிழாக்கு ஆமா
ஆ என்ன அப்டி நாங்க நல்லா இருக்கோண்டு போயிறாங்க
நெறுத் திருவிழாடா திருவிழா நெறுத்து திருவிழா கோயிலாண்டா ம் நம்ப சைடு எல்லா நடத்த மாட்டாங்னுங்கோ திருவிழாவ
ஏ நம்ம சைடுல நடத்துனா எப்டி இருக்கும்ன்னு தெரியும்ல களைகட்டு ஊரே
ஊரே களைகட்டு அது நடக்கனாலதா
ம்
நம்மளு நடக்கு நடக்குன்னு பாக்குறோ நடக்க மாட்டேங்குதே
ம் ஏ நடந்தா ஜாலியா இருக்குன்டா ஆனா எப்டி மால போடுவியாமே நந்தா காப்பு கட்டுவியா காப்பு கட்டுவியா
ம் இந்தவாட்டில கட்ல அப்பா எல்லா இது பண்ண மாட்டாதுக
ஆ
நீ நா கட்டுவ பசங்க எல்லாமே கட்டுவாங்கடா நீ கட்டுவியா அப்ப வந்து எங்க அக்கா வந்து ஹாஸ்பிட்டல் அப்ப அப்ப வந்து அக்கா ஹாஸ்பிட்டல இருந்து
ஆ
செரி வீட்ல ஒரு ஆளு இருந்தா போது அதனால அப்பா மட்டு காப்பு கட்டுனாரு
ஓஹோ நீ கட்லையா ஆச ஊட இல்ல உனுக்கு காப்பு கட்ணுன்னா எல்லாருமே கட்டுனாங்க ஊ பச
ஆசன் ஆசதா எங்க எங்க அப்பாதா அடுத்தவாட்டி பாத்துப்போடா ஆ அக்காவ பாத்துட்ருக்கே அம்மா வேற ஹாஸ்பிட்லு யாருமே இல்ல நீ இருந்தாதா எனக்கு சாப்டு நேர்த் இல்லனா நா நம்ம எங்கயோ போயிறேப்பா நா சாப்பாடு யாரு எடுத்து வரமாட்டாங்கப்பா
ஆ
எல்லா வேலையு பாத்துருவேன்ல எல்லைக்குள்ளதா இருக்கணு அந்த எல்லைக்குள்ள வுட்டு போக கூடாதுல
ஆமா ஆமா ஆமா
நாயி நாயி நா வெளிய வெளிய வெளிய இருந்தாதா நா போயிட்டு எதுனா போய் வாங்கினு வருவ ஆ கூட்டு ஒரு காய்கறி
ஆ
இப்ப அவருக்கு விக்கெட் விழுந்துருக்குப்பா ஏ கூகுள் கூகு போட்டு பாத்துக்கங்கப்பா
கூகுள் இல்லையா
ப்பா ஃபர்ஸ்ட் மார்க்
என்ன கொட்டாயி உட்னே இருக்குற தூக்கமா என்ன
தூக்கமா வருது ஒரு சைடு எல்லாமே வருது
ம் அ எதோ ஒரு வாட்டி கொட்டாய் வந்தா பரவால்ல கொட்டாய் உட்னே இருக்க
தூக்கோ வருது அப்ப பாத்துக்குவோ அவ்ளோதா
செரி செரி அங்கப்
இல்ல இல்ல முடிங்கா நா வரோம் பண்றே நா பண்றே